ம் இ நீ கடை ஆரம்பிக்கணோன்னு சொன்ன ஆரம்பிச்சுட்டியா
ஆஹ் ஆரம்பிச்ட்டே
தே என்ன ஆரம்பிச்ருக்கே
வளையல்கட
அப்டியா
ஆமா ஆமா
என்ன மாதிரி வளையல்லா
இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான வளையல்லா
உம் உம் உம் செரி இது எப்டி ஓ கடையா இல்ல அது ஆன்லைன்ல சேல் பண்ற மாதிரியா
ஆன்லைன் சேல் பண்ற மாதிரி தா
உம் உம் உம் செரி செரி ஏ கட வெக்கலால
நமக்கு கட இருக்கு
உம்
இருந்தாலு நா மொதலீடு அவளோவா போட முடியாதுல
அப்டி சொல்றியா செரி செரி அதுதா இப்போ என்னன்னா எனக்கு வந்து இப்போ தம்பி பொண்டாட்டிக்கு வந்து வளையல் தேவப்படுது
சரி
அதனால இப்ப எனக்கு இப்ப நம்ப அஞ்சாம் மாசோ பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான் வெச்சுருக்கே
தாராளமா இப்போ இருக்க ட்ரெண்டிங் வளையல் எல்லாமே இருக்கு
ம் ம்
நீ எத்தன செட் வேணும்னு சொல்லு
எப்ப எப்டீன்னா மொத ஒரு ஒம்போது இல்ல இருவத்தொண்ணு அந்த மாரிதானே வெப்போ எனக்கு கணக்கு எப்டின்னா இருவத்தோரு பேர் வந்து ஒரு நாலு நால் வளையல் போடுறது கணக்கு மாதிரி எனக்கு அந்த மாதிரி வேணு அது மாரி எப்டியு ஒரு எண்பத்தி நாலு பேங்கிள்ஸ் சொன்ன மாதிரி போட்டு போக வரும் இல்லையா எனக்கு வந்து ஒரு நூறு ரவுண்டா நூறா கூட குடுத்துரு
செரிப்பா
இப்போ எப்டி சொல்றது ரேட்லா எவ்ளோ வரும்
நா உனக்கு அந்த ஃபோட்டோஸ் சென்ட் பண்றே
செரி
அதுல உனக்கு எது புடிச்சிருக்குன்னு சொல்லு அதுக்கேத்த மாரி பாத்துக்லா
இல்ல உ தங்கச்சு இல்லயா இருந்தா அவகிட்ட கூட குடுத்தனுப்பு இல்ல நீ கூட கொண்டு வந்து கொஞ்சோ வீட்ல காமிச்சன்னா நல்லா இருக்கும் நா பாக்கறே பாத்துட்டு நா எது சொல்றேனோ அது வேணா கொஞ்சோ குடுத்தனுப்பு
இல்லப்பா நம்ம கிட்ட நெறையா இருக்குது
செரி
நா ஃபோட்டோ சென்ட் பண்றே ஆ தாராளமா வரலா
வேணாம்ப்பா நீ குடுத்து அனுப்புச்சா கூட வளையல் ஒடயறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு
இல்ல நம்ப எப்டி குடுக்குறோனா போஃட்டோ அனுப்புறோ எந்த டிசைன் செலக்ட் பண்ணீங்ன்னா அத மட்டு எடுத்து உங்களுக்கு குடுப்போ இல்ல ஒரு பத்து செட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பத்து செட்டுல உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கிட்டு திருப்பி குடுத்துரலா
ஓ அதுவு சரிதா இப்ப அதுலயே வளையல் கட மாதிரிலாம் போட முடியுமா
போடுறோ
இப்ப அது வந்து எப்டின்னா வளகாப்பு பண்ணும் போது நா அத வந்து தம்பிக்கிட்ட எவ்ளோ என்னா எதுன்னு கேட்டு சொல்றே இப்ப எனக்கு வளையல் கடையு போட்டு குடுத்தா கொஞ்சோ நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தா வைக்கிறாங்க
அப்டியா
ஆமா அதுமே உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அவுங்தா பண்றாங்க உண் கூட செகண்ட் இயர் படிச்சாங்கல்ல
ஓ
அந்த
ஆமா
அப்டின்னு சொல்லிட்டு
சரிப்பா சரிப்பா
அவுங்கதா பண்றாங்க அதனால இப்ப நீங்க கொண்டு வந்து வச்சாலு எதுவு பிரச்சன இருக்காது அதுல்லா தாராளமா பண்ணலா
கண்டிப்பா கண்டிப்பா
எனக்கு எப்டி வேணும்னா இப்ப அது வந்து பாக்க வந்து உண்மையாவே ஒரு பழய‌ கட நூப்ல இருக்கிற மாதிரி கொஞ்சோ நல்லா ஏன்னா இப்ப அவுங் கூட படிக்கிறவங்க அந்த பாப்பா கூட படிக்கிறவங்க பாப்பா இன்னு காலேஜ் முடிக்கலல்ல
அப்டியா
க்கறவங்க வருவாங்க ஆமா அப்புறோ தம்பி ஆபீஸ்ல இருந்துல்லா சென்னையில இருந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தா
ஆமா
ஆ அதனால இப்போ நல்ல ஒரு ம்ச் கிராண்டான லுக் மாதிரி பாப்பாங்கல்ல
இருக்குப்பா நாங்க அதுக்கு பிளான் பண்ணிருக்கோ
ம்
நீங்கள் கன்ஃபார்மா ஆர்ட்ரு சொல்லிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி பண்ணா ஸ்டார்ட் பண்ணிடுவோ
இல்ல இது வந்து கன்ஃபார்ம் தா நா அந்த ஒன்பதாம் மாசம் வந்து மட்டு மளிகை கடை கன்ஃபார்ம் ஏன்னா தம்பி விசாரிக்க சொன்னாப்பல
அப்டிங்களா
ம் அது கண்டிப்பா பண்ணிக்கலா ஆனா வந்து எவ்வளோ அப்டின்றத வந்து நீ சொல்லு என்ன பட்ஜெட் கேக்குறையோ அத நா வாங்கி தரேன்
உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சன இல்லைன்னா நம்ம நல்லாவே பண்ணிக்கலா இல்ல எனக்கு இந்த அமௌண்ட்ல பண்ணி கொடுங்கன்னா அது டிசைன்ஸ் உங்களுக்கு நா காமிக்கிறேன்
இல்ல இல்ல இல்ல இது வந்து மெத குழந்தை அதனால வந்து இப்போ கண்டிப்பா நல்லா சிறப்பா பண்ணலான்னு தா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப இது முடிச்சுட்டதுக்கு அதுக்கு அப்புறோ வந்து ஃபாரின் போலானு இருக்காப்புல
சூப்பர் சூப்பர்
அதனால இப்ப அந்த ஃபாரின் போயிட்டாருன்னா கொஞ்சோ அதுக்கப்புறோ இங்க வரறது வந்து காது குத்துறதுக்குதா வருவாங்க பொறந்த நாள் கூட ஆமா பொறந்த நாள் கூட அங்கேயே கொண்டாடிபேண்ணு தா சொன்னாங்க
ஃபாரின்லே
ஆமா ஏன்னா இப்போ அங்க போயிட்டு வர முடியாதுல்ல அது எப்டினு தெரியல ஆனா வந்து கண்டிப்பா காது குத்தலுக்கு வந்துடுவோ பிறந்த நாளுக்கு வரலைன்னா கூட காது குத்தல்க்கு வந்துடுவோ இப்ப இங்கிருந்து நாம மட்டு அங்க போயிட்டு பாத் துக்குற மாதிரி அப்டி நம்மளாலா முடியலைன்னா வீடியோ கால்லயே பாக்கலா அப்டிதா நாங்க யோசிச்சு வச்சிருக்கோ எனக்கு வேலையில லீவ் தரணு இல்லையா
செரிப்பா சிறப்பா பண்ணிக்கலா
செரி இப்போ அதுல வந்து இப்போ இந்து இது வந்திருக்குல்ல ம் பூ பூலா கூட அதுலயே வச்சு குடுப்பீங்களான்னு கேக்குறா இந்த வளையல்ல பூ வச்சு அதுக்கப்புறோ அந்த ம் டெக்ரேஷன்லா நெறைய பண்றாங்கல்ல அந்த மாரி ஏதாவது பண்ணி தர ஆ சொல்லுங்
நம்ப வளையல் கட போடுறோ அது இல்லாம உங்களுக்கு நீங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் குடுக்குறீங்க இல்லையா
ம் ம்
இப்போ புதுசா எவ்ளோ வந்துருச்சு நம்ப அங்க பெண் இரு க்காங்கல்லையா அவுங்களுக்கு மாசமா இருக்க அந்த பிச்சர ஃபோட்டோ எடுத்து அத உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்ல கஸ்டமைஸ் பண்ணி குடுக்றோ அது இல்லாம பூவா குடுக்குறதுக் பதிலா பூ மாதிரி இப்ப கிளிப்லா நெறையா வந்திருக்கு
ஓக்கே
அதனால க்ளிப்பு அப்றோ மஞ்சள் குங்குமோ மஞ்சள் குங்குமமே உங்ளுக்கு ஒரு புதுவிதமான டிஃப்ரெண்ட் லுக்ல குடுக்றோ
ம் ம்
ஒரு ஒரு செட்டு எவ்ளோ இருந்தா ஓக்கேன்ற மாரி நீங்க
இல்ல அத கூடமே கொஞ்சோண்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புபா நா வந்து தம்பிக்கிட்ட என்னன் கேக்றே இப்ப அவே என்ன சொல்லிருந்தானா இப்ப இந்த பிளவுஸ் பிட்டோட எதோ பண்ணி தராங்கன் சொல்லிட்டு சொன்னாங்க அது பண்ணி தருவீங்ளா
எல்லாமே இருக்கு நா உங்களுக்கு வெலையோட அனுப்புறே மொத்தமா நீங்க எடுக்கும் போது அதுல உங்களுக்கு கம்மி பண்ணியு குடுக்குறே
ம் ம் ம் இப்ப வந்து என்னன்னா இப்ப எனக்கு இவ்ளோதா அவ்ளோதான்னா சொல்ல முடியாது இப்ப எனக்கு வந்து ஒரு ஐநூறு வேணு ஓக்கேங்ளா இப்ப திடீர்னு அங்க தீந்திருச்சினாலு எனக்கு ஒடனே ஸ்டாக் வர மாதிரி இருக்கணு அது வந்து நீங்க ஒங்க இஷ் டோ ஒரு பா க்க நல்லாருக்க மாரி ஏன்னா இப்ப நாங்க ஐநூறுக்கு ஆர்ட்ருக்கு குடுத்துட்டு திருப்பி குடுக்கும் போது உங்களால முடியாம போகலா
அப்டி இல்ல நம்மகிட்ட எல்லா பொருளு எப்யுமே இருக்கு நீங்க சொன்ன அந்த ஸ்டிக்கர் இல்லியா நா அது மட்டு நம்பளால உடனே அடிக்க முடியாது அத தவிர்த்து மத்த எல்லாமே
ஆ அதுதா நானு சொல்றே அந்த மாதிரி முடியாதத விட்டுட்டு மீதி இருக்கறத நீங்க பண்ணிக்கோங்க அது தனியா பாத்துக்கலான் சொல்றே
உங்ளுக்கு ஸ்டிக்கர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன் சொன்னா ஐநூறுக்கு மேல நூறு நாங்க ஒரு நூறு ஸ்டிக்கர் மட்டு சும்மா அடிச்சு குடுத்துர்றோ மத்த பொருள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு பரவால்ல நீங்க ஸ்டிக்கருக்கு அவ்ளோ காசு ஆகாது அந்த இது ஒட்டி பண்றதுக்கு தா காசு ஆகு ஸ்டிக்கருக் நீங்க சொல்ட்டீங்னா அந்த ஒட்ற பொருள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு நாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அங்கயே பண்ணி குடுத்துருவோ
இப்ப நாங்க வந்து எப்டி சொல்றோன்னா ஐநூறு பத்ரிக்க தா வக்கிறோ அதுக்கு மேல வந்து எவ்ளோ வ ருவாங்கன்றது நம்ளுக்கு தெரியாது இல்லையா ஆனாலு நீங்க எரநூறா கூட போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா
அதாம்பா காசு வந்து நீங்க குடுக்க ரெடினா நாங்க பண்ண ரெடி நீங்க என்னன் சொல்லுங்க
நம்ம வீட்லயே வச்சிருக்கீங்ளா இல்லல்ல இப்ப இது நம்ம வீட்ல வச்சிருக்கீங்ளா இல்ல கடைல வச்சிருக்கீங்ளா
இல்லப்பா நாங்க வந்து ஒரு நாலு பேரு பண்றோ
ஓ செரி செரி
ஒரு ஒரு பொருள ஒவ்வொருத்தர நா வாங்க சொல்லிருப்பே இந்தந்த பொருளுக்கு இவங்க பொறுப்பு அதனால அவங்க கிட்ட நா சொல்லிடுவே உங்களுக்கு எந்த ஒரு டிரா பேக்குமே இருக்காது
ம் ம் ம் இல்ல நாங்க நேர்ல வந்து பாத்துட்டு ஆ இது பண்ணோ இல்லையா அதுக்காக கேக்கற நானு நேர்ல வந்து பாக்கறதுக் கொசரோ கேக்கற
உங்கமாவ நீங்க எத்தன செட் நா பிக்கு பிக்சர் அனுப்புறத பாத்து நீங்க அவங்கள்ட்ட சொல்றீங்னா அவுங்க குங்குமம் தனி பாட்டலாவு இருக்கு போட்டு தரனுன்றதுனாலு இருக் தனியா வி தனியா இருக்கறத நாங்க இப்ப ரெண்டு ரூபானு குடுக்கறனா குங்கும போட்டு குடுக் கு போது எங்களுக்கு அஞ்சு ரூபா குடுப்போ ஏனா நாங்க குங்குமம் மஞ்சள் எல்லா வாங்கறோ இல்லையா அதனால அந்த பாட்டிலோட சேத்து வருபோது உங்களுக்கு அஞ்சு ரூபா வெளியில நாங்க எட்டு ரூபா வரைக்கு வைக்கிறோ உங்களுக்காக நாங்க அஞ்சு ரூபா குடுக்குறோ
சேரி சேரி அப்ப நா வந்து உங்களுக்கு இன்னைக்கு சாந்திரோ போல நா வர வரும்போது உங்களுக்கு நா வந்து என்னன்னா வேனுன்றதையு நா உங்களுக்கு வரே நீங்க ரெடியா வைங்க நா பாத்துட்டு கொஞ்சோ எல்லாருக்கு பத்திரிகைக்கு கெளம்பனு அதுக்குதா சரிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா
சரிப்பா ஓகேப்பா நன்றிப்பா
வச்சுர்ட்டுமா
ஆ செரி